ஆ ஆ கேக்குது ஸ்டார்ட் பண்ணலாமா?
ம் மருத்துவத்தை பத்தி பேசுவோம் நீங்க சொன்ன மாரி
ம் ஓகே மருத் துவோம் வந்து அந்த காலத்துல இருந்த மருத்துவமும் இந்த காலத்துல இருந்த மருத்துவம் வச்சுக்கலாமா?
ம் ஓகே அப்டி வச்சுக்கலாம்.
ம் ஓகே நீ ஸ்டார்ட் பண்றியா?
ம் செரி ஓகே சோ மருத் த்துவோம் அப்டின்னு எடுத்துட்டோம்னா அந்த காலத்துல வந்து இந்த இங்கிலீஷ் மருத்துவம்லாம் கெடையாது சொல்லப்போனா எல்லாமே அந்த இயற்கை தான் இலைத்தலைகளை அரைச்சி அப்டியே
இல்லையே அந்த காலத்துல இருந்துதே
இரு அ அந்த காலத்துல இவ்வளோ இல்லல்ல நா சொ
இ எப்டின்னா ஆ அப்ப வந்து ரொம்ப அதிகமா அந்த சித்த மருத்துவ முறை தா ரொம்ப பின் பட் பட்னாங்க அ என்னா சொல்றது இந்த க்ராமத்து சைடே எல்லாத்தையு இந்த சிகிச்ச எல்லா பாத்துக்குவாங்க நகரத்துக்கு யாரு போய் பண்றது இல்ல ஆனா அந்த காலத்துல எல்லா மருத்து மருந்தும் இருந்துச்சு அந்த இங்கிலீஷ் மருந்துங்கறத யாரு ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க அவுங்களுக்கு வந்து ஒரு பயயோ அதனால
ம் அதா சொல்றே சித்த மருத்துவோ வந்து எல்லாமே இயற்கை தா இ இயற்கை த இலை தலைகள்ல தா பாத்தீங்கன்னா மாத்திர வடிவமா பண்ணியிருப்பாங்க சித்த மருத்துவத்துல ஸோ அப்டிதா இருந்தது நீ அதாவ்து பத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மருத்துவம்லா இப்பல்லா அந்த இயற்கை மருத்துவங்கிறத பாக்க முடியில சொல்ல போனா எல்லா மே எ பைய இப்ப பாத்தின மூளைக்கு மூள ஹாஸ்பிடல் கட்டிவச்சுட்டாங்க என்னதா இருந்தாலு போய் ஹாஸ்பிட்டலுக்குதா போறோ அவுங்க என்ன மருந்து தராறங்க என்னானே தெரியறது இல்ல நம்ம வாங்கி சாப்ட்டுறோ அது மூலியமா இன்னொரு சைடு் எஃபெக்ட்டு நமக்கு வருது சோ அந்த மார்லா ஆகுது ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லல்ல இந்த ம இந்த இதுக்கு இந்த மருத்துவொ இந்த இலைய சாப்பிடு இந்த செடிய பறிச்சு இந்த எடத்துல பூசு சரியா போய்டு இந்த மருந்து அப்டி சொல்லுவாங்க அப்பெல்லா அப் அது சொன்ன மாதிரி அப்டியே சரியயிடு ஆனா இப்ப இப்ப நம்ம காச்சலுக்குன்னு ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதுக்கு போறோ வச்சுக்கோங்க ஏதோ மருந்து குடுக்குறாங்கன்னா அந்த மருந்து சாப்ட்ட அது குணமயிடுது ஆன அந்த மருந்து மூலியமா இன்னொரு சைடுஎபெக் நமக்கு ஸோ இந்த மார்ல்லா இப்ப நடக்குதுல்ல
ம் ம் ஆமா
அந்த மாதிரி இன்னு ஒண்ணு இல்ல அந்த நம்ம கொரோனா காலகட்டத்துல நம்ம ஒரு ஊசி போட்டோ அதாவ்து பாத்தீங்கன்னா அந்த தடுப்பூசின் சொல்லி போட்டோ ஒன்னு இல்ல அந்த ஸோ தடுப்பூசி போட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்டேஜ் பேத்துக்கு கேன்சரு அப்டிங்கறத வந்து உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே அது வந்து அப்போதிக்கு அந்த கொரோனா வந்து இத வந்து அழிச்சுட்டாங்க அத போட்டு போ பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு அதுக்குதுக்கப்பறோ ஒரு ஆஞ்சு வர்ஷத்துக்கு அப்றோ அத சைட எஃபெக்ட்காக காம் இதா பண்ண ஆரம்பச்சிருச்சு ஒரு எண்பது பெர்சன்டேஜ் பேத்துக்கு அந்த ஒரு எதுமே இல்லா டக் க்குன்னு விழுவுறாங்க அப்டியே ஹார்ட்டாக்குன்றாங்க அப்டியே இதகுது அது கார்ணோன் பாத்தீங்கன்னா இதுதான்னு சொல்றாங்க இப்ப இருக்கறதுல
ஆனா முன்ன இருந்த அந்த என்ன சொல்றது அந்த க்ராமத்து அந்த மருத்துவோ தா ரொம்ப சிறந்ததா இருந்தது இப்பவு சில பேர் பின்பற்றுறாங்க இந்த க்ராமத்துசைடே ஏதாவு ஒரு அடிபட் பட்டா கூடயோ இந்த மஞ்ச தூள் வைக்கிறதோ இந்த மாரி அது வச்சா ஆனா சீக்கிர சரியா போட்டு ஆனா இப்ப நம்ம ஒரு மருத்துவர்ட்டாயே போகு போது கூட அவுங்க சில பேர் எவ்வளவுதா நம்ம வெளிநாட்டுல போய் படிச்சிருந்தாலுமே சில பேர் நல்லா தெரிஞ்சவங்க அது தா சொல்றாங்க இத பண்ணுங்க இத பண்ணுங்கன்ட்டு எளிமையா நம்ம வீட்ல என்ன ப பண்ண முடியுமோ ஓடனே அதுதா சொல்றாங்க டாக்ட்ரு சில பேரு இத பண்ணா நீங்க ச ஆ ஏன்னா இப்ப வந்து எதுக்கெடுத்தாலுமே வந்து மாத்ர மாத் மாத்திர மாத்திரண்டு மாத்திட்டாங்க சாப்பாட விட பாதி நம்ப எடுத்துக்றிறது மாத்திர மருந்துதா அதிகமா இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல நமக்கு அதனால எதுக் ஏதா இருந்தாலுமே ஒரு தலவழினா கூட இப்பலா மாத்தர அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு தலவலினா ஏதாவ்து சூடா குடிப்பாங்க இல்ல வேற ஏதா ஒரு ம அவுங்க ஏதாவது ஒரு மூலிகை மருந்து மாரி ஏதாவது வச்சிருப்பாங்க இந்த இந்த தலை சாப்பிட்டா சரியா போய்டும் இந்த இதை போட்டு ஏதாவது ஒரு கஷாயம் மாரி போட்டு க்குடுங்க அது சரியா போய்டும் அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து ஒரு தல வலினாலயோ இல்ல எனக்கு தூ தூக்கம் வரலைனா கூட வந்து இப்ப மாத்திர எடுத் த்துக்கிறாங்க நிறைய பேர் அதது ரெகுலரா கூட எடுத்துக்கிறாங்க அப்பல்லாம் வந்து தூக்க இல்ல ன்னு ஏதாவது ஒரு தலை வச்சு படுப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு கத சொல்லுவாங்க இந்த மாரி இருந்துச்சு அந்த காலத்துல இப்ப வந்து எ எல்லாமே வந்து மாத்திரையிலயே போயிட்டு இருக்கு நமக்கு அதனால இப்ப நறைய மாத்திரையைதான் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சி அ சாப்பாடுங்கறிறதுக் கடுத்து அது சரி பண்றதுன்னா பாதி இது பாதி சாப்பாடு பாதி மாத்தர அந்த மாரி போயிட்டு இருக்கு இப்ப இருக்க காலத்துல மக்களுக்கு
ம் ம் உண்மதா நம்ம சின்ன வயசுல்லாம் எதோ கீழே விழுந்து அடிப்பட்டா கூட உடன என்ன பண்ணுவாங்க மஞ்ச தூள் வெப்பாங்க அந்த மஞ்சத்தூள் பத்தீனா அவ்ளோ சீக்கிரோ எந்த ஒரு கெட் அது போக்டீரியால்லா உள்ள விடாது சோ ஆன்டிபயோட்டிக்கா அது இருந்துச்சி சோ மஞ்சத்தூள் இப்பல்லாம் என்ன பண்றாங்க ஏதாவது கால்ல அடிப்பட்டுச்சுன்னா அதுக்கு ரெண்டு மருந்து போடுறாங்க அதுக்கு மேல போட்டுட்டு ஒரு பேண்டேஜ் வேர போடுறாங்க அந்த பேண்டேஜ்ல என்ன இருக்குன்னே தெர்ல அந்த பேண்டேஜை ஒட்டி விடுறாங்க இந்த மாதிரில்லாம் இப்ப அவ்ளோ சீக்கரம் ஆராது பேண்டேஜ் போட்டோனா அவ்ள சீக்கரம் ஆராது நம்ம மந்த்தூள் போட்டு ஒரு ரெண்டு மண் நேரம் கழுச்சு பாத்தீன்னா அந்த பொண்ணு ஆரிருக்கும் எந்த ஒரு இதுமே இருக்காது அதே மேர் காச்சல் நம்ம எடுத்துட்டோம்னா வீட்ல எல்லாம் பண்ணுவோம் இப்பெல்லாம் டக்கு டக்குன்ன டாப்லெட் போடுவாங்க அப்பலா என்ன பண்ணுவாங்க ஈரத்துணிய நினைச்சி தலையில வைப்பாங்க நெத்தியில பத்துன்னு சொல்லுவாங்க அத சோ அத வச்சோம்னா அந்த உடல் சூட்ட வந்து அதிகமா எடுத்துரும் அத அப்டியே அப்டியே உடம்ப அ ஒரு ரெண் டு டைம் போட்டோம்னா ஒரு ரெண்டு மண் நேரத்துல அந்த இது சரியா போய்டும் காச்சல் எவ்ளோ காச்சலா இருந்தாலுமே செரி ரொம்ப கொதிக்கிற மாரி இருந்தாலுமே கூட அது அவ்ளோ சீக்கிரோ கா இதாயிடும் சரியாயிடும் ஆனா இப்பலா என்ன பண்றாங்க உடனே எத்தன மணி ஆனாலும் செரி நைட்டு பண்ணண்டு மணியா வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்டினு எடுத்து கூட்டிட் போறாங்க சின்ன சார் அவுங் பொறந்த குழந்தை கூட என்ன பண்றாங்க கைவைத்தியோ எதுவும் பண்றதுல்ல டேரக்டா ஹாஸ்பிட்டல்ல தா கூட்டு போறாங்க இந்த மாரி நெலைம எல்லா இப்ப ஆயிட்ச்
இப்ப வந்து மக்கள் வந்து நெறைய நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க மருந்துனாலதா எல்லாமே சரியாகும் அப்டின்ட்டு அப்பல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க இல்லையா அதனால வந்து யார் வும் இந்த மருந்து எடுத்துக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுங்கறதங்கிறதே பொதுவா போவே மாட்டாங்க அப்ப ரொம்ப ஏதாவது முக்கியமான இது நா மட்டும் தா போவாங்க ரொம்ப பெரிய விஷயம் அப்டின்னா மட்டும்தா ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயண்ணா கூடையே எல்லாம் வீட்லயே சரி பண்ணிக்குவாங்க அப்பல்லாம் இப்பல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு எதுனா கூட உடனே போய் ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு நெறைய மாத்திரையை வாங்கி போட்டுட்டு தேவலாம அதான் அதனால ஒரு பக்க விலைய வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுது அவுங்களுக்கு உயிர் போற நெலமை கூட வந்துருது இப்பெல்லா தேவையில்லாத மாத்திரையை போட்டு
ஆம உண்மதா அதுலயே
அந்த மாரி மக்கள் மத் மக்கள் வந்து நெனைக்கிறதா இப்ப இருக்கிறவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா மாத்திரதா எல்லாமே நெனைச்சு ட்டு போயிறாங்க அப்ப இருந்த தா சரி என்னை பொறுத்த வரைக்கும் எப்டின்னா வீட்லயே நம்மளால என்ன பண்ணிக்க முடியுமும் பாதிக்கு பாதி நம்மளே பண்ணிக்கலாம் நமக்கு தெரிஞ்ச மருத்துவ குணத்தை வச்சு நம்மளே சரி பண்ணிக்கலாம் நா என்ன நானும் நமக்கு முடியாத பட்சத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போலா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அதனால மாத் த்திர வந்து நெறைய எடுத்துக்கிறதுனால பெரிய பாதிப்பு ல்லாம் நெறைய வந்துட்டு இருக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஏன்னா மருந்துனாலுயு நெறைய பிரச்சனை வருது இல்லையா நம்ம நாட்டுல நெறைய மருந்து எடுத்து எடுத்துக்கறனால.. அது வந்து சில பேத்துக்கு சில பேர் வாங்கி வச்சுக்கிறாங்க அதோட எக்ஸ்பீரி டேட் என்னானே தெரியாம யூஸ் பண்றாங்க சில தெரி அ என்ன சொல்றது இந்த வயசானவங்களாம் சில பேர் வாங்கி வச்சுருப்பாங்க ஒரு வருஷோ ஐரெண்டு வருஷோ தெரியாது அவுங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் என்னன்னே அவுங்களுக்கு தெரியாது அது தெரியாம அவுங்க வந்து யூஸ் பண்ணி ஏதாவது அவுங்க உடம்புக்கு எதாவது ஆயிடும் அந்த மாரிலா கூட நெறைய நம்ம நியூஸ் எல்லாம் பாக்குறோம் யா
உம் ஆமா அந்த மருந்து வந்து அப்போதைக்கு சரிதா பண்ணது ஒரிஞ்சு அது வந்து அதனால பின்னாடி வர விளைவுகள் யாருக்கும் தெரியரதில்ல அப்போதைக்கு சரி ஆகுதா இப்ப தலவலிக்கு எல்லாம் சொன்னீங்கன்னா டேப்லெட்ட எடுத்துக்க கூடாத் சொல்றங்க தலவலிக்கு ஆன என்ன பண்றாங்க டேப்லெட் போட்டுக்கறாங்க நம்ம என்ன பண்லாம் வீட் அந்த சுடு தண்ணியைச்சு அந்த ஆவி பிடிச்ச தலவலி சீக்ரோ சரியாயிடும் இந்த மாறில்லா கைவைத்தியோ பண்ணோம்னா நம்ம தலவலிக்கலா அவ்ளோ சீக்கிரம் மாத்திர எடுத்தா அதுக்கான சை ட் எஃபக்ட் நெறைய இருக்குன்றாங்க இப்ப எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க அண்ணா அப்டிதான் பண்றாப்படி அதாவது பாத்தீங்கன்னா தலைவலிக்கன மாத்திர தான் ஃபஸ்ட் போடுறாங்க ஆனா அ ப்பல்லாம் பண்ணக்கூடாது சின்ன பிறந்த குழந்தை கூட தலைவலி என்ன பண்றாங்க? அந்த அமுர்ஜன்ந்தெல்லாம் ஏதோ ஒரு மருந்து இருக்கு அத தடவி விடுறாங்க. அது எந்த மருந்துல என்ன இருக்குன்னேு தெரியல நமக்கே எரியும் தலையையில நம்ம போட்டோம்னா நமக்கே எரியும் சின்ன குழந்தைங்க எப்டி இருக்கும் அந்த எரிச்சல்ல அதனால அந்த ஸ்கின் என்னாவ பிளாக் ஆகுது அதெல்லா யாருக்கு தெரியறது இல்ல இந்த சேல்ஸ் எல்லா அந்த எடத்துல இறந்துருது எரியிறதுனால
இல்ல சில மெடிசன்ஸ்ல வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம வந்து அத ஒழுங்கா பயன்ப... படுத்துறது இல்ல எப்டின்னா அதுலயே வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்க ப்பாங்க நம்ம மோஸ்ட்லி வந்து நானே வந்து ஒரு ஏஜ்க்கு அப்பறம் தா அத வந்து பாக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ஒரு எக்கனாமிக் டி டிபான்மெண்ட்னால எனக்கு வந்து அத பத்தி டீப்பா நா படிச்சினாலனதுக்க அப்பறம் அதுக்கப்பற தா ஒவ்வொரு ப்ராடக்ட் பாத்தீங்க நா வந்து தெரிஞ்சுக்கிட்டேனே இருக்கிற ப்ராடக்ட்லே அ அந்த மாரி பாக்கும் போதான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாரி அத படிக்கும் போது மட்டும் தா எனக்கே தெரிய வருது சில பேர் அந்த டிபா வேற ஏதாவது மோஸ்ட்லி வந்து அது இருக்கவங்க தெரிஞ்சுக்குவாங்க அத பத்தி படிக்கிறதுனால இல்லாத அவங்களுக்கு கண்டிப்பா அத பாக்க மாட்டாங்க இல்லையா அந்த ப்ராடக்ட்லயே போட்டிருப்பாங்க. இது வந்து உனக்கு சூட் ஆனாதா நீங்க வந்து அத வந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு.. ஸ்கின் வந்து செட் ஆனாதா இது வந்து நீங்க போடணும் அப்டின்னுட்டு அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த டைம்க்கு தா இத நீங்க சாப் பண்ணும் இப்படிதா நீங்க சாப்டணும்ன்ட்டு நம்ம வந்து அத பாக்காம நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி சாப்ட்டுட்டு அப்பறம் எல்லாத்தையு டாக்டரை போய் பழிய சொல்லிட்டு அப்பறம் இத தயார் பண்ணவங்கள போய் சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேஸ் கொடுக்காதுல்ல அவங்க ஓடம்புக்கு ஏத ஆகுது இந்த மாரி ஏதாவது நம்மளே பிரச்சனை தேடிக்கிறதா இருக்கு. அத ப்ராப்பரா நம்ம பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு இதுவு ஆகாது இல்லயா
அதாவது தெரிஞ்சவங்க சொன்ன மாரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது பட் ஆனா தெரியாதவங்க என்ன வ வயசானவுங்க என்ன பண்றாங்க எடுத்து போட்டுக்கிற இப்ப வயசானோனா பாத்தின்னா சாப்பாடுக்கு ஈக்குவல்லா பாத்தீனா மாத்ர எடுத்துராங்க கல்லாகல்லா எடுத்துக்கிறாங்க ஒரு பத்து மாத்ர போடுறாங்க எதுக்கு எதுக்குனுகே தெர்ல அவுங்களுக்கு எதுக்கு பத்து மாத்ர போறீங்கன்னு கேட்டா இதுக்கு அதுக்கு அதுக்குனு சொல்றாங்க ஆனா பத்து மாத்ர டைரட்டா ஒட்டுக்கா உள்ள போடும்போது அத ஃபுல்லா உள்ள போயி அந்த பத்து மாத்திரையு உள்ள கலந்து அது உள்ள என்ன ஆகு அந்த வயித்துக்குள்ள போய் என்ன ஆகு அதெல்லா எனக்கு இந்த கொடல்லா என்ன ஆகு அதுல்லா
இல்ல அவுங்க வந்து என்ன நெனச்சிக்றாங்க எல்லா போட்டா சீக்கிரோ அவுங்களுக்கு இருக்க வலி வந்து சீக்கிரோ சரியாயிடு நெனைச் ஆனா அது எல்லா போடுறது சரியில்லனு அவுங்குளுக்கு தெரியு நமக்கு தெரியு நம்ப சொன்னா அவுங்க கேட்கமாட் டாங்க டாக்ட்ரு சொ டாக்ட்ருக்கு வந்து தெரியாது ஏனா அவுங்க வந்து ஒவ்வொரு டாக்டர்டியும் போனா எப்டி ஒரே டாக் நா போயி பாத்தா சொல்லிருவாங்க அவுங்க வந்து எல்லாத்தையு சேத்து வச்சிட்டு போட்டாங்கன்னா அப்டிதா ஆகு
அந்த அஞ்சு நிமிசத்துக்கு ஒரு டெயிம் அஞ்சு நிமிஷக்கு ஒன் டெயிம் கூட மாத்தி கூட போட்டுக்கலா போட்டு பத்து மாத்ரயு போடுலா ஒரு அஞ்சு நிமிஷோ கேப் கேப் வுட்டு போட்லா ஒட்டுக்கா போடும்போது அதுக்கு எல்லாமே கலந்து அது வந்து என்ன ஆகுதுன்னே தெர்ல உள்ள போயி நம்ப ஒன்னுல்ல ஒன் நெறையா ஒட்டுக்கா நம்ம ஒரு நாலஞ்சி ஃபுட்டு சே்த்துக்கிட்டாலே நம்ம வயித் இதெல்லா ஒரு மாதிரி இருக்கு அத்தன மாத்தர உள்ள போனா என்ன ஆகு ம் சரி ஓகே கட் பண்ணிக்லா